ஹலோ
ஆ க்கா எப்டி இருக்றீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்க
ஆ நல்லாருக்க எப்டி போச்சு இன்னைக்கு டே
இன்னிக்கா இன்னிக்கி ஃபுல்லா வந்து நாங்க வீட்ல செடியெல்லா வச்சிருக்கோ சோ இப்ப வெயில் காலன்றதுனால அத பாக்கறதுக்கு அத செரி பண்றதுக்கே சரியா போயிருச்சுங்க
ஓகே ம் ம் ப்ப வெயில் காலத்துக்குன்னா அதிகமா தண்ணிவிடணுமா செடிகளுக்கு
ஆமா இல்ல நாங்க என்ன பண்ணுவோ காலைல வீட்டுக்குள்ள நறைய செடி வச்சிருப்போ ஆ அந்த செடி எல்லா வந்து பால்கனில இருக்கூ அதெல்லா வந்து வெளிய எடுத்துன் போய் வெப்போ நாங்க அது என்னா ச்சி இப்ப வெயில் ரொம்ப அதிகமா பட்டதுனால வாடி போச்சு அத நாங்க வந்து வேற ஊர்க்கு வந்துட்டோ ஊர்க்கு வந்துட்டத்னால அதெல்லா தண்ணி ஊத்த ஆள் இல்ல அதனால வாடி போச்சு அதெல்லா கிளீன் பண்றத்துக்கே இன்னைக்கி நேரோ சரியா இருந்துச்சுங்க
ஓகே ஓகே அப்ப நீங்க ஊர்க்கு போனனால அந்த செடிங்கலா வந்து வாடி போயிட்ச்சி கரெக்ட்டா
ஆமா அப்பையு ஆ அப்பப்போ தண்ணி ஊத்துவாங்க அப்பப்போ போயிட்டு இருந்தாலு நம்ம பாத்துக்கிற மாரி மத்தவுங்க பாத்துக்க மாட்டாங்க இல்லையா
இங்கதா வீட்டுக்குள்ள தான வச்சிருப்பீங்க வேற யார் உள்ள போயி தனி ஊத்தப்போறா
அ நாங்க மட்டுந்தா ஊருக்கு வந்திருக்கோ அ எங்க வீட்டுக்காரு அங்கதா இருக்காரு அவுரு பாத்துப்பாரு இருந்தாலு ஆ நம்ம பாத்துக்கிற மாரி வெளியல்லா எடுத்துட்டுப்போயிலா வெக்க மாட்டாங்க கொஞ்சமாச்சு சூரிய வெளிச்சோ வேணு இல்லையா அதனால
கண்டிப்பா
பட் ஃப ஃபஸ்ட்டு நறையா வச்சுட்ருந்த இப்போ வந்து அதெல்லா எதுவுமே இல்லைங்க இப்ப வந்து என்ன வச்சிருக்கோ இப்போ ஒரு அஞ்சு வெளியே தொட்டில்ல அஞ்சுதா வச்சிருக்க இப்பையுமே வந்து ஆ செரியா எங்களுக்கு செரியா எடொ இல்ல ஃபஸ்ட்டு எங்க அம்மா வீட்டாண்டல்லா நறைய இருக்கூ ஆ நறைய மல்லிச் செடி அதெல்லா இருக்கு குட்டி குட் டியா தோட்டத்துல தோட்டோ மாரி கொஞ்சோ நல்லாவேருக்கூ
ஓ
நீங்க எது வச்சக்கிலியா
நாங்க எங்க வீட்ல அம்மா வச்சிருக்காங்க ரோஜா பூச்செடி இருக்கு ஆ பிளான்ட்ஸ் ஆ ரோஜா பூச்செடி அதுக்கப்பறோ வந்து பெங்கரு ஆ உமையில ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது இப்பதா கேக்
ஆ கத்தரிக்கா மிளகா அந்த மாரி அ விஜிடெபிள் பிளான்ட்ஸ் ம்
அதெல்லா நெலத்துல நெலத்துல தா வெச்சிருப்போ எங்க எங்க நெலத்துல வந்து ஆ வீட்டாண்ட கொஞ்சோ கம்மியாதா வச்சிருப்போ ஆனா நெலத்துல வந்து நீங்க சொன்ன மாரி கத்திரிக்கா ஆ புதுசா வந்து பலாப்பழொ வச்சிருக்கோ ஆ அது வந்து என்னன் னா இந்த வருஷந்தா அது வந்து காய் வந்து வந்துச்சு அது நல்லா இருந்து இல்ல சாப்பற்றதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனா இன்னோன்னு வந்து ஒரு எட்டு வருஷமா வச்சுருக்காங்க அதுல வந்து என்னனா அ இந்த வருஷோ நெறைய அந்த எடத்துல தண்ணி விட்டதுனால என்ன ஆச்சுன்னா அழுகி போன மாரி இருக்க மாரு சே அழுகி போது அத நாங்க நெறைய நெறைய எடத்துல ஆ ஃபோன் பண்ணி கேட்டோ ஏ இப்டி ஆகுதுன் சொல்லிட்டு ப அவுங்களுமே என்ன சொன்னாங்க நெறைய தண்ணி போறதுனால அப்பிடிதா ஆகு தண்ணி நெறைய இருக்க கூடாது அப்டின் சொன்னாங்க அப்றோ வேற என்ன அண்ணாச்சி பழோ வச்சுருக்கோ அப்பறோ வேற என் அப்பறோ அந்த மரவள்ளி கெழங்கு அப்டில்லா சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆ அ அதல்லா நெறைய வச்சுருக்கோ அது நெறைய வெரைட்டிஸ்ல நெறைய வெரைட்டி இருக்குமா அது எனக்கு தெரியாது கரெக்டா ஆனா அதுதா நெறைய வச்சுருக்கோ அது மாரி கொஞ்ச கொஞ்சோ வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருப்பாங்க
ஆ ம் ஓகேங்க அதா நம் வீட்ட சுத்தியு அது மாரி எதா வச்சுட்டாலு வந்து நமக்கு தேவையான காய்கறிகள் கடைக்கு போகாம யூஸ் பண்ணிக்கலா
ஆமா இப்போ நாங்க வந்து ஊர்ல இருக்கது ஊர்ல இருந்தா பக்கத்துல அது மாரி வச்சுக்கலா இப்ப நாங்க வந்து வெளியூர்ல இருக்கதுனால அப்பாட்மண்ட் சரகுள்னால அ இதல்லா வந்து வைக்க முடியாதுங்க கொஞ்சோ செடி வச்சுக்க முடியும் ஆனா நாங்க இங்க க்கும்போது இங்க இங்க இருக்கும்போதுல்லா நெறைய வச்சிருந்தே வாழ மரோ அதல்லா வச்சுருந்தோ ஆனா இப்போ வந்து நெலத்துல மட்டுந்தா இருக்குங்க நாங்க அந்த ஆ சிவப்பு கலர் வாழ அது பேர் கரெக்டா தெர்ல ஆ அது வச்சுருக்கோ அது கூட ஆ அது கூட வச்சுருக்கோ
ஓகே ஓகேங்க
ஆனா இப்போதா அது வச்சாங்க அது ஃப முன்னல்லா வந்து எங்க வீட்டாண்ட வந்து கொரங்கு நெறைய இருக்கு
அப்பறோ அந்த காட்டு பன்னின் சொல்லுவாங்க அது அப்பறோ மயிலு இவுங்கல்லா விடவே மாட்டாங்க ஆமா அதல்லா இருக்குங்க நா பாத்ததில்ல ஆனா நா ரொம்போ போ ரொம்ப பா போக மாட்டே ரொம்ப எப்டி சொல்றது ஆ ஆ ஒரு மாசத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அந்த மாரிதா போவே அ எங்க வீட்டுக்காரு சொல்வாரு இதல்லா இருக்கு அதல்லா வந்ததுனால அது ஆ இதுவாயிருச்சு அப்டின் சொல்லிட்டு அது விடவே விடாதுக இப்போ வந்து சோளோ சோளோம் போட்டிருந்தாங்க அது வந்து எப்டினா அது நல்லாதா நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ஆனா என்ன பண்ணோம் இந்த மயிலுங்கல்லா வந்து கொத்தி கொத்தி கொத்தி கொத்தி எல்லாமே மயிலுங்க ஆ கிளி
ஓகே
அந்த கிளி எல்லா கொத்தி சாப்டுதுங்கோ
ஓகே ஓகே ஓகே
ம்
எங்
அப்றோ
எங்களது வந்துட்டு அ இது போட்டுருந்தோ கடல போட்டுருந்தோ கடல இது நீங்க சொன்ன மாரிதா கிளி பச்சகிளியெல்லா வந்துட்டு சுத்தியு வந்து அதிகமா எதுவு யாரு வந்து அது போடாதனால எல்லா ஒரே எடத் கொந்து ஒன்னு குவிஞ்சு அந்த கடல செடிய கொத்தி கொத்தி சாப்ட ஆரம்பிச்சிச்சு சோ அதே ஒரு வேலதா டெய்லி காலையில வந்து அந்த ஒரு ஏழுக்கு மேல அ ஏழு அந்த ரேஞ்சுல போய்ட்டு அதுங்கல்லா வந்துச்சுன்னா அத வெரட்டி விடணு பட்டாசு வச்சு இல்ல ஏதாச் சு வந்து ஒரு அ சவுண்டு அ ஏதாவ்து ஒரு பாத் அ தட்ட கழிச்சி தட்டியோ அத வந்து வெரட்டுற அந்த மாரி
ஆமா ஆமா பட்டாசு எல்லா எடுத்துட்டு போவாங்க எங்க வீட்ல கூட பட்டாசு எல்லா அந்த வந்து அ குட்டி குட்டி அந்த எ பிஜ்லி வெடி சொல்லுவாங்கல்ல ஒன்னொன்னா ஒன்னு ஒன்னா இருக்கு பாத்தீங்களா அதெல்லா வந்து அப்போ இருக்கு போதெல்லா நம்போ நாங்களெல்லா இருக்குமோதல்லா நம்ம ரொம்போ ஆர்வமா அதெல்லா வெடிப்போ பட் இப் இப்ப இருக்க பசங்கலா என்ன பசங்களல்லா வந்து பெருசு பெருசா அந்த வானத்துல என்னென்ன வெடிக்கிறாங்களோ அது மட்டுதா பாப்பாங்க இந்த குட்டி குட்டி எல்லா இந்த ரொம்ப சத்த வர மாரில்லா வெடிக்க மாட் டாங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லா எடுத்துட்டு போய் நெலத் துல வந்து அந்த பன்னி எல்லா விரட்டுறதுக்கு அந்த குரங்கு விரட்டுறதுக் க்கெல்லா அதெல்லா பயன்படுத்திப்பாங்க
ஓகேங்க ஓகேங்க ம்
ம்
நீங்க தீபாவளிக்கு பட்டாசு எல்லா வெடிப்பீங்களா உங்க விட்ல
ஆ இல்ல புரியில என்ன சொல்றீங்க
தீவளிக்கு எல்லா பட்டாஸ் வெடிப்பீங்களா இல்ல பொலுயூஷன்னால வெடிக்காம அந்த மாரி ஏதாவ்து
இல்ல இல்லங்க நாங் கல்லா இல்ல இல்ல கொள்கைல்ல இல்லைங்க நாங்கல்லா வெடிப்போங்க
ஓகே ஓகேங்க
பட் இப்போ கொஞ்சோ தெரியுது அதெல்லா பண்ணக் கூடாதுனு அப்டில்லா சொல்லிட்டு பட் இருந்தாலு இப்ப கொஞ்சோ அவ்ளோ அவ்ளோ இ இன்ட்ரெஸ்ட்லா இல்ல ஆனா நல்லா இருக்கு வெடிச்சி சின்ன வய்சுல எல்லா பண்ணுவோ இல்லைங்களா நாங்க வந்து ஒரு அ எங்க வீட்ல வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்கு அந்த நாய்க்குட்டினால நாங்க கொஞ்ச நாளா வெடி க்காம இருந்தோ இப்ப அதுக்கு ரொம்ப வய்சு ஆயிடுச்சா நாங்க வெடிக்கலனா கூட பக்கத்து வீட்லலா வெடிப்பாங்க எப்டி இருந்தாலு அப்டிந்து யோசிச்சு நாங்களு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோ
ஓ ஓகே ஓகே நீங்க மட்டும் சவுண்டு போட்டு இந்த நாய வெரட்டக் கூடாது நாங்களு சேத்து வெரட்டுவோங்கிற மாரி வெடிக்க ஆரமிச்சிட்டீங்களா
ஆமா இல்ல இல்ல அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க ஒரு பதினஞ்சு வருஷோ பூஜா இருக்கு இந்த வருஷத்தோட அதுனால அது எதுவு கண்டுக்காது அது பாட்டுக்கு ஒரு ஓரமா உள்ள போய் படுத்துக்குமா
அதுக்கு எனக் தெரிஞ்சு அதுக்கு காதே அவுட்டா ஆயிருக்குன் நனைக்கிற வயசு ஆயிருல அதனால இப்ப நீங்க பட்டாசு வெடிச்சாலு கேக்
கேக்காது அப்றோ கண் தெரியாது அதுக்கு இப்ப ஒரு அ கொஞ்ச நாளைக்கி முன்னாடிதா அதுக்கு கண்ணு தெரியாம போச்சு கொழவி கொட்டிடுச்சி அதனால வந்து ரெண்டு கண்ணு போது அ ரெண்டு கண்ணு தெரியாது அதுக்கு இப்போ ரெண்டு கண்ணு தெரியாது காதுலையு நாங்க ஆப்ரேஷன் பண்ணோ காது கேக்காது அதுக்கு காது கேட்காதுனா கொஞ்ச காது கேக்கு லைட்டா ரொம்பலா கேக்காது கொஞ்ச காது கேக்கு நம்ம சொல்றத செய்யு இப்ப கூட ஆமா ரொம்ப பாவோ எல்லாரு சொல்லுவாங்க அவ் ஆ ஆமா கட்டி போட்டு வச்சிப்போ எல்லாரு சொல்லுவாங்க அவுத்து விட்டுருங்க எங்கன்னா போயிட்டுன்ட்டு ஆனா எங்களு க்கு விட மனசு வரல நாங்களே பாத்துப்போ எல்லாரு சொல்லுவாங்க வயசா ஆயிடுச்சி அதுவே நீங்க ஏ இவ்ளோ கஷ்ட்டப்பட்டு பாத்துக்கறீங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆனா நாங்க இல்ல பரவால்ல ம் இருக்கட் டு நாங்களே பாத்துக்றோ அப்டின் சொல்லிட்டு குட்டியோன் தா இருக்கு வண்ணரு யாரையு உள்ள விடாது ஆ யாருமே உள்ளவு வரமாட்டாங்க அது இருக்கு உங்க வீட்ல நாய் இருக்கு நாங்க வரமாட்டோ அப்டி சொல்லுவாங்க அபல் ம் அது எப்டின்னா அவ்ளோ கம்பீரமா பாத்துட்டு இப்ப அதால முடியவே இல்ல கொஞ்சோ கூட கொலைக்ற சத்தமே வராது கொலைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அது
அச்சச்சோ ஆ
ம்
தப்பா
பாவமா இருக்கு
ஓகே ஓகே ஆனா எப்டி கண்ணு தெரியாம அவுத்து விட்டா அத பாட்டுக்கு உக்காந்துக்குமா இல்ல எங்கயாச்சி நடக்குமா
இல்ல இல்ல இல்ல நாங் கூட்டிட்டு போவோங்க ஆமா கூட்டிட்டு போவோ
ஓகே ஓகே ஓகே
இப்போ வந்து கொஞ்சம் பெட்மிட்டன் ஆது இருக்கு அதனால வந்து அ இல்லண்ண கொஞ்சோ வீட்டுக் பின்னாடியே கட்டி போட்டு வச்சிருப்போ இதுக்கு முன்னாடிலா என்னன்னா முன்னாடி கட்டி வீட்டு முன்னாடி கட்டி வச்சிருப்போ இப்ப என்னா ச்சுனா அதுக்கு கண்ணு கண்ணு தெரியாதனால அதுக்கு சரியா நடக்கவு வரமாட்டேந்து அது எப்டினா நம்போ மனுஷங்க ரொம்ப வயசாயிட்டா எப்டி இருப்போமோ அது மாதி இருக்குங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பற சாப்பறது ஃபர்ஸ்ட்ல்லா வந்து சிக் ஆ சிக்கன் மட்டன் அதல்லா சாப்டு இப்ப அதல்லா எதுமே சாப்பறத்தில்ல வேறு பால் சாதோ ஆ கொஞ்சோ அது மாதிரிதா சாப்புத்து பாலு முட்ட பாலு அது மாதிரிலாந் தா சாப்புட்து சோ அதனாலயே வந்து அது பின்னாடிதா கட்டி போட்டு வெச்சிருப்போ கொஞ்சோ எங்க கூட இருக்கற்துவே இப்ப எங்க வீட்ல குட்டி பாப்பாங்ளா வேற இருக்காங்ளா அதனால வந்து கொஞ்சோ வயசு ஆயிடுச்சுல்ல அதுக்கு அதனால கிட்ட விட்றதுல்ல ஃபர்ஸ்ட்டல்லா தூக்கிட்டு ருப்போ
ஓகேங்க ஓகேங்க
ம் செரி தம்பி அழுவுறா நா அப்ரோ பேசட்டுங்ளா
ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க